ஆஹ் ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது சிஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்ள
உம் நல்லா இருக்கூ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கூ
உம் சமைச்சாச்சா சாப்ட்டாச்சா
ஆஹ் இப்பதான் சாப்ட்டோம் நீங்க
நாங்க இன்னும் சாப்டல இனிமேதா
என்ன சமையல்
சமையல் வந்து ரசம் இது பீஃப் சுட்க்கா அவ்ளதான்
ஆஹ் சிம்பிளா முச்சிட்டட்டீங்களா இன்னைக்கு
ஆமா ஏனா டயர்டா இருந்துச்சுல
உஹம் செரி
நேத்தும் கடைல இருந்து தான் வாங்கி சாப்ட்டோ
ஆமா வீட்ல செஞ்சு சாப்பற மாரி வர்
ஆஹ் நேத்து பசங்க சாப்டவே இல்ல காலைல அவங்க அவங்க டேடி வந்து கடைல விரிஞ்சி வாங்கி குடுத்தாங்க அத சாப்பிட்டுட்டு அப்டியே பசங்க நின்றுச்சுங்க ஈவினிங் வந்து ச சாப்பாடு கேகல சோ அதனால என்ன பண்டே இன்னைக்கு எப்பயோ எந்திருச்சு எப்படியோ எந்தருச்சு சமச்சு குடுத்துட்டே
பிள்ளைங்களுக்கு கடைல சாப்ட்டாலும் ஒத்துக்காது செட் ஆகாதுல்ல வீட்டுல நமக்குமே செட் ஆகாது
உஹம்
அதக்கு வீட்ல எப்டியோ முடியலைனாலும் வீட்ல எப்டியோ ஒரு ஏதாச்சும் செஞ்சாதான்
ஆஹ் ஆமா
இனைக்கி க்கன் வாங்குன நாங்க செர் சிக்கன் வாங்கி கொழம்பு வச்சு பொருச்சாச்சு பொருச்சுட்டு இப்போதான் உட்காந்து சாப்பல காலைல சாப்பலையா இப்ப சாப்ட்டாச்சு காயல பையனுக்கு பால கொடுத்த அம்ச்சு சோட்டாச்ச
உம்ம்
ஆஹ் பால மட்டும் குடிச்சுட்டு போயிட்டாங்க
ம்
நா வந்து இது மத்தியானோ லேட் ஆயிடுச்சு அவனுக்கு குடுக்க அதோட முட்டார எக் ரைஸ் மாரி கிண்டி வச்சு விட்டே அவனுக்கு சாப்ட்டு வரணா என்னன்னு தெர்ல டெய்லி டிப்பண்ட ரிட்டன் வருது
உம் ஏன் சாப்ட மாட்டறங்களா
சாப்ட மாட்டறான்
ஆஹ் ஓகே
குடுக்க ஆ ஆட்டோ வந்துருச்சு அதோட என்ன பண்ணே லன்ச கொடுத்து அனுப்ச்சு விட்டாச்சு அவக்கு எக் ரைஸ் மாதிரி கிண்டி
ஓகே ஆஹ் எதையோ ஒன்னு சமைச்சு குடுத்தா பச சங்க பசங்க என படுதுங்க ஒன்னும் ஃப்ரெண்ட கிட்ட கொடுத்ததுங்க இல்லையா அப்டியே டிஃபன் பக்ஸ மூடி வச்சு எடுத் வச்சட்டு வருதுங்க
உம் இவன் அப்டித்தான் பண்றான் என் பையனும் அப்டியே வருது ஒரு நாலு நாளா அப்டிதான் இருக்கு
அரும பெரும தெரிய மாட்ட டிங்குது சாப்பாடோட அரும பெரும தெரிய மாட்டே நம்ம என்ன என்னதான் நம்ம இது பண்ணாலு உம் நம்ம என்னதான் நம்ம இது பண்ணி குடுத்தாலு அதுக சொல்றதுதான் நட்
அவுங்க இஷ்டத்துல தான் நடந்துக்கறாங்க சட்டோ எப்பவுமே அப்டிதான் இருக்கு நான் இது செஞ்சு குடுத்துட இதை செஞ்சு குடுத்து விடு சொன்னா நம்ம அவ சொ அவங்க சொல்றதான் நம்ம செஞ்சு குடுத்து விடணு மாத்தி தப்பா இப்ப ஏதாச் ச்சு குடுத்துட்டோ அப்டியே ரிட்டன் வந்தது
சொல்லிட்டு போயிருங்க மா இந்த மாரி எனக்கு இது இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டுபோ மறந்துருவே நான் மறந்து வ சோ அப்ப என்ன பண்ணுவா வந்து என் பொண்ணு தான் சடுவா உம் நான் கே நீ பண்ணவே இல்ல எனக்கு எதுவுமே நான் என்ன மாரி கேட்டா நீங்க எதுவுமே செஞ்சு தரமாட்டறீங்க அப்டின்னு எனக்கு மறஞ்சிருச்சுடி என்னான நீ எப்டிங்க மறப் ப்பங்க நீங்க அப்டிங்க மறக்கீங்க அப்டின்னு கேப்பா
அப்
உங்கள்ட்ட நான் இத்தானே கேட்டே ஒரு ஸ்பூன் போட்டுவுடல விட்டு எப்டி கத்துவா ஒரு ஸ்பூன் போட்டு விடலானாஸ் செரியான கத்து நான் ஸ்பூன் போட்டு விட சொன்னேன் நான் கைலயா சாப்ட ரியா ஆஹ் நா கைல எடுத் சாப்பிட்டுட்ருப்பனா எல்லாத்துக்கும் முன்னாடியும் எனக்கு ஸ்பூன் வேணும் அதனால என்ன பண்ணிட்றது நைட் ட்டே எடுத்து போட்றது ஸ்பூன
ஆமா மறந்திருவோம் தண்ணி பாட்டில் எடுத்து ரெடியாக்கி வரவும் ஸ்கூல் விட்டு வரவும் வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி வீசிர்வா அதை தேடி கண்டுபிடிச்சு காலையில ஸ்கூல் போம்போது ஒரு பாட்டில் குடுக்கணும் அவுகளுக்கு லஞ்சுக்கு ஒரு பாட்டில் வேணும் அவ ரிட்டன் தண்ணி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் ஆனா தண்ணிய கொண்டு போக முடிய க்க கூடாது
ஆஹ் தண்ணி வந்து பரவால பசங்க கொண்ட்டு வந்தாலும் பரவால என்ன ஆட்டோல போ போதுங்க பஸ்ல போ போதுங்க பைக்ல போகுதுங்க பசங்க ஸ்கூலுக்கு யார் செமப் க்கபோறது போ அதுதானே சமைக்க போது கார் பைக்கு தான சுமக்க போகுது இப்போ பரவால்ல பிரச்சனை இல்ல நமக்கு ஏன்னா அதனால தண்ணி ரெண்டு பாட்டில் எப்போதுக்கும இந்த வெயிலுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப நெறைய குடிக்கணும்
வீட்ல இருந்தா வந்து தண்ணிதான் அதிகமா குடிப்பான் ஒரு பானை தண்ணி காலியாக்கிருவான் அவனுக்குன்னே ஒரு பான் வேணும் தண்ணி
பிரச்சனையே கெடையாது தண்ணி குடிக்கிறவங்களுக்கு நோய் நொடி எதுவுமே வராதுன்
உம் இல்ல தண்ணிய ஓவரா அதுக்குன்னு ஓவரா குடிக்கும் லிட்ரு உம் தண்ணி சேந்துக்குருமா உம் அதுதான் கணக்கு அதோட அதிகமாவே குடிச்சிருவான் என்பெய்ய
நீங்க என்ன பண்ணனும் அப்ப இனிமே சொல்லிகுடுக்கணும் இத்தனை இத்தனை பாட்டில் அவனுக்காண்டி உங்க பையனுக் காண்டி என்ன பண்ணனும் பாட்டில்ல தண்ணிய புடிச்சு வச்சு இந்தா இது எங்கள்க்கு இப்ப இந்த டைமிங் குடிச்சி காலி பண்ணு அப்டி சொல்லி அம்சிடுங்க இன்ன அந்த மாரி பாட்டிலயே விக்கும் பாருங்க மா நீங் லஞ்ச் ப்ரேக் ஈவ்னிங் ப்ரேக் அப்டின்றுக்கும் பாருங்க அப்ப அந்த இந்த மாரி பாட்டில்ல குடுத்தேன்னா மூணு லிட்ரு குடிக்கணு ஆறு லிட்ரு குடிக்கணு சொன்னாங்கல்ல வயஸ்க்கு தகுந்த மாரி குடிக்கணு சொ னாங்கல்ல அப்ப அந்த பாட்டில் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு குடிக்கறது பா பசங்க புரிஞ்சு குருவாங்க இப்பய நம்ம சொல்லி குடுத்தா தா
உம் சொன்னாலு அந்த இது ஒரு ஒன் வீக்கு ஃபாலோ பண்ணானு வச்சுக்கோங்களேன் அடுத்து என்ன பண்ணுவான் பழையபடி ஆரம்ச்சருவான் அதுதா இவன்ட்ட இருக்கு எனக்கு பெரிய மிஸ் சிதே
ஓவரா வந்து விளாட்ற பசங்க தாண்டி தா போ
உம் சாப்ட மாட்டா தண்ணி தா வேணுங்கிறான் தண்ணி எனக்கு குடுங்க தண்ணி நெறைய குடுத்துகிட்டே இரிங்க நா குடிச்சுட்டே இருக்கேங்கறான் அதே மாரி ரைஸ் மட் இப்ப எனக்கு வேணாம் தா இது இப் டிபன் குடுக்குறீங்களா நா ச சாப்ட்டுகறே
உம் அது இப்ப தெரியாது பின்னாடி தா நமக்கு தெரியும் ஹெல்த் பெனிஃபிட் வந்து ரைஸ் ரைஸ் கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு பவுல் சாப்ட்ரணும் பின்னாடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம போய்டும்
அந்த இது சொல்லிட்டே நா அவ்வளவோ சொல்லி இது பண்ணிட்டே உஹம் வம்படியா நம்மல்லா ஊட்டி விட்டா தா உண்டு அவரு வீட்ல இருக்கனால நம்ம நா ரெண்டு நா ஊட்டி விட்டுருவோ ரெண்டு வாய் சாப்டு மூணு வாய் சாப்டுன்னு ஊ விட்லாம் இப்ப ஸ்கூல்ல இப்ப என்ன பண்றே இப்டி நம்ம இது பண்றது
அப்ப நீங்க ஈவினிங் வந்தோனே என்ன பண்ணனு ஏதாது ஸ்நாக் சோ இல்ல ஏதாது வந்து இப்ப சாப்பாடே வந்து என்ன பண்ணணு சாப்பலன்னா மத்தானம் சாப்படல ல இப்ப சாப்டு சொல்ட்டு கம்பல்சரியா நீங்க கீ ஊட்டி விட்றனு நம்ம கைல தா இருக்குது சரி எனக்கு உடம்பு சரில்ல அப்டிம்பாங்க பசங்க அப்பனாச்சு சேரி விட்டுரலா பசங்க சாப்டாத டைம்ல அடிச்சு படிச்சு எப்டியாது இதான் விடனுமா
எங்க கே எதுங்க மாட்டேது புடிக்கலன்னா புடிக்கல அவ்வளவுதான் வேணானா வேணா எனக் ஏன் இந்த குழ இது வச்சா புலக் குழம்பு வைக்க கூடாது அவங்களுக்கு மீன் குழம்பா இருந்தாலும் புளி குழம்பு இருக்க கூடாது பிரய் பண்ண மீனாக வீட்லன்னா நம்ம பிச்சு ஊட்டி விட்டுருவோம்
ஆமா
இந்த ஸ்கூல் போனா அது சுத்தமா சாப்பிடுறதே கிடையாது மீனுங்கறத எடுக்கறதே கிடையாது
உம் ஆ
அதுதான் ரொம்ப நல்லது ஆனா அத எடுத்துக்கவே மாட்டேதுங்க அது புரிய மாட்டேங்கது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண்ணு நீ போன் பாக்குற அளவுக்கு அதிகமா போனும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல குறைஞ்சிருக்கு முன்னாடி இருந்தது
உம்
ஆனா வந்து போன் பாக்க அப்ப கண்ணு இத ஆாகும்ல அதுக்கு தக்குன்ன மீன் அதுக்குள்ள சாப்பாடு சாப்பனா
உம் உம் இப்ப வந்து ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க ஆஹ் சோ எல்லாம் கொடுத்துட்டாங்க இனி அடுத்து என்ன செய்யுங்க பசங்க ஒரு ஒன் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கொஞ்சம் இதாக்கு கஷ்டமா இருக்கும் ஏன இவ்ளவுனால் லீவ் லீ்வுல வீட்டுலந்துட்டாங்கல்ல அதனால இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்து என்ன பண்ணுங்க இப்போ படிக்கணும் அடுத்து மிட்டேர்ம் வந்துறோம் படிக்கணும் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏனா இப்போ ஸ்டேஜ் மாறிக்கும் பஸ்ட்டுல இ வன்த இந்த மா ங்க அப்டேட் ஆயிருப்பாங்க து கேட்போம் பசங்களுக்கு ஐயோ நம்ம படிச்ச வரலன்னா அசிங்கமயிருமே அப்படின்றது அந்த பசங்களுக்கு வறம் அப்புறம் படிச்சுட்டு போயிருவோம் ரேங்க் எடுப்போம் மார்க் எடுப்போம் சொல்லுங்க கேக்குதா அந்த மாதிரி படிச்சு ஆஹ் அந்த மாதிரி படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பசங்களுக்கே போக போக வந்துரும் எல்லாமே நம்ம என்னதான் சொன்னாலும் கட அல்ல கடவுள் என்ன எல்தி வச்சிருக்கானா அதான் நடக்கும் என்ன அதனால வந்து நம்ம வந்து ஆ பசங்கனால நம்ம என்ன பண்றது ஐயோப்புள்ள சாப்பிடலயே ஐயோப்புள்ள படிக்க மாட்டேங்குதே ஐ யோப்புள்ள இப்டி இருக்குதே அப்டின்னு சொல்லி கவலைப்பறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரோக்கியமா இருந்துட்டு பசங்கள அடுத்து ட்ரைன் பண்ணி கொண்ட்டு வருனும்
உம் நம்மளுக்குதான் பிரஷர் அதிகமாகுது
உம் நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம பசங்கள பாக்
உஹம் உங்க மாமா பையன்ன தன் வந்திருந்தானா அதோடு சேந்து அந்த இது ரொம்ப மாறிட்டான்
அருப்பேயி யோ
அப்படியே ஜெராக்ஸ் வருது
அய்யய்யோ
இப்ப பன்னானோ அதே மாரி பண்ணிட்டு உக்காந்துருக்கான் பேட் வேட்ஸ் பேசி ரெக்கார்ட் அனு சுறா அத ரெக்கார்ட திருப்பி திருப்பி கேட்டுட்டு உக்காந்துருக்கான்
ஓ ஓ ஓ
உம் அவன் என்னென்ன பண்ணானோ அது ஃபுல்லா இவன் பண்ணிட்டு உக்காந்துருக்கான் அய மாரி இது இந்த புள்ளைங்கன்னு சொல்லுவாங்கல்ல
ஓ
புரியுது தெரியுதா உங்களுக்கு
ஆஹ் ஆஹ் புள்ளிங்கோ
ஆஹ் புள்ளைங்கோ அது கூட நம்மளுக்கு வாயில வரமாட்டிகுது அவன் என்ன செஞ் ஞ்சானோ அவன் அப்பிள்ளைங்கோ மாரி எல்லாமே செய்ற அதே மாரி இப்ப அவன் செஞ்சுட்டு இருக்கான்
ஆஹ்
நம்ம அடிச்சு நம்ம முன்னாடி அடிச்சு அடிக்குது அம்மா நம்ம கேக்க கூடாதுன்னு இது பண்ணாலும் கொஞ்ச நேரம் கலிச்சி அந்த இத திருப்பி அதே மாரி பாட்டு போட்டு இதுங்கிட்டு பாடிட்டு ஆ தலையாடிட்டு உக்காந்துருக்கான்
நீங்க வந்து அது வந்து நமக்கு வந்து நெரந்தரம் கெடயாது து சோ நீ வந்து நம்ம ரம்மனுடைய எடம் எப்டி இருக்கோ அந்த எடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாலணம்னு சொல்லிருங்க புரியுதா பசங்க நா கேப்பாங்க கேப்பாங்க கண்டிப்பா கேப்பாங்க என் எல் எந்த பசங்களா ருந் ந்தாலும் சரி கேக்கதான் செய்வாங்க நம்ம நம்ம கைய்ல தான் இருக்குது கொஞ்ச நேரம் உக்கார வச்சு நம்ம